ஹலோ ஆ ஹலோ ஆ கேக்குதுங்ளா
அ கேக்குது
ஆ ஆ என கேக்கு ஆ நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
உம் நா நல்லா இருக்கே
உம் சாப்ட்டாச்சா
இனி மேட்டு தா சாப்டணு நீங்க
ம் ஓகே சாப்டாச்சு நாங்க சாப்டாச்சு ம் மணிதா பண்ணென்டு மணியா ஆகப்போதே அதனால சாப்ட ஆச்சு ஓகே நீங்க என்ன செஞ்சு இருக்கீங்க
நா வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கே இன்னிக்கு லீவு சோ அதனால ஃப்ரீயா இருக்கங்க சர் அதா
ம் என்ன ஒர்க் பண்றிங்க என்ன ஒர்க் நா ஹவுஸ் ஒய்ஃப்
ஓகே ஓகே நா இங்க ஒரே ஐ டி கம்பெனி வேலைக்கு போயிட்டு இருக்கே
ஓகே ஓகே சார் இப்ப கொஞ்சோ மைண்டு எப்டி சொல்றது ஐ டி லா கொஞ்சோ டார்ச்சலா இருக்குமா இல்ல ஃப்ரீயா ஒர்க் பண்ற மாதிரிதா இருக்குமோ
வந்து ஐ டி லயே நான் ஐ டி னு சொல்ட்டு அதுலயே ஒண்ணு இருக்கு
உம்
இந்த கான்ஃபரன்ஸ் நடத்ற மாரி ஒரு வேல இது அப்றோ வெளிநாட்டுக்கலா கான்ஃபரன்ஸ் நடத்தி நடத்தி குடுப்போ நம்ம காலேஜ் படிக்கு போது இந்த ஐ ட்ரிபிளி லைக் ப்ராஜெக்ட் எல்லா நம்ம பப்ளிஷ் பண்ணுவோ அந்த மாரி வந்து ஒரு கம்பெனில இருக்கே அங்க வேல செஞ்சுட்டு இருக்கே உம் நீங்க பொழுது போக்குனா என்ன எங்கப் போவிங்க
நாங்க இந்த லீவ் க்கு வந்து எப்போமே பசங்களுக்கு இந்த லீவ் விட்டாங்க சாட்டடே சண்டே இந்த மாரி லீவ் விட்டாங்க அப்டின்னா பார்க் எங்கேயாவது கூட்டிட்டு போ இப்போ அவங்க இல்லைனா கோயில் இல்லன்னா ஏதாவது வேற இங்க பக்கத் துலயே எங்க எங்க ஏரியால சுத்தி பாக்குறதுக்கு கொஞ்சோ எடோ ந நெறையா இருக்குது அதனால அந்த மாரி ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போவோ நாங்க
ஓகே ஓகே இங்க தீம் பார்க் அந்த மாரிலாம் போகறதுன்டா
தீம் பார்க் போமாட்டோ எங்களுக்கு வந்து இங்க மதுரை ராஜாஜி பார்க் கேள்விப்பட்டிருப்பீங்களான் தெரியல
ம் மதுர வந்துருக்க
அப்டியா ம் நாங்க மதுரை இங்க இங்க ராஜாஜி பார்க்கு பசங்க வெளாடுறதுக்கு நல்லா இருக்கு அந்த எடோ
ம்
இல்லன்னா இங்க மீனாட்சி கோயில் இங்க சுத்தி சுத்தி பாக்குறதுக்கெல்லா இங்க நெறையா எடோ இருக்குதே இல்ல பசங்க கொஞ்சோ குளிக் க்கனு குளிச்சு விளாடுற மாரி தண்ணி இருக்குற பிளேஸ்ஸா ஆசப்பட்டாங்க அப்டின்னா அதுக்க ஏத்த மாரி எங்கேயாவது கூட்டிட்டு போய் விளயாடுவோ
ம் ம் ம்
கொஞ்சோ அவங்க என்ஜாய் பண்ற மாரி இருக்கும்லா அதனால அந்த மாரி ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போனு
ஓகே ஓகே நா மதுரைக்கு வந்த ஒரு நாளு அ கருப்பு படோ கருப்பு படோ ஆடியோ லான்ச்சுக்காக வர சொல்லியிருந்தாங்க இப்போ ஒரு எப்போ ஏப்ரல் மாசோ வந்துருந்த
ஓ இந்த இப்ப ரீசண்டா வந்தீங்களா அப்ப ம் ம்
மதுரையில வந்து மாட்டு தாவணின் சொல்ட்டு
மாட்டு தாவணி பஸ் ஸ்டேன்டுர்
ஆ அங்க வந் து ஒரு அங்கிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஒரு காலேஜ்ல வெச்சுருந்தாங்க அது
என்ன காலேஜ் அங்க
அ காலேஜ் பேரு ஆனா பேரு வந்து ரோ பேர் வந்துச்சு மறந்துச்சு எனக்கு அந்த ஒரு காலேஜ்ல இருந்துச்சு அங்க அப்பதா வந்த நானு ஃபஸ்ட் டைம் மதுரைக்கு
ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே நீங்க மதுரை சுத்தி பாத்தது இல்லையா
இல்ல இல்ல மதுரை சுத் ஆ வந்ததே இல்ல நானு இப்பதா வந்த ஃபஸ்ட் டைமா
ஓகே ஓகே ஓகேங்க மதுரை சுத்தி ம்
அதுனால அப்டியே ஆடியோ லான்சுக்கு கெழம்பி அப்டியே வன்ட்ட
ஓகே ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்தா சுத்தி பாருங்க நறையா ம் இங்கியும் பாக்குறதுக்கு நறையப் பிளேஸஸ்ஸு இதெல்லா இருக்குது கொஞ்சோ ந இது டூரிஸ் பிளேஸ் மார்
அதா அதுக்குன் டைம் ஒதுக்கிட்டு வந்தா நல்லாருக் கு நானு ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுனால டைம் செரியா பத்
ஆடியோ லாஞ்சுக்குனா நீங்க என்ன ஐட்டி பீல்டுலதான இருக்
ஐட்டி பீல்தா இருக்க இது சூரியா ரசிகர் மன்றத்துல இருக்க
ஓகே ஓகே ஓகே ஓகே சூர்யா சூர்யா அண்ணா ஃபேனா நீங்க ஓகே ஓகே அதுல இருந்து ம்
எப்பயு சென்னையிலதா வெப்பாங்க
ம்
இந்த வாட்டி வந்து அந்த கருப்பு சாமி மதுரைல வெச்
அது இந்த மா எதுக்காகன்னா இந்த அழகர் கோயில் பதினெட்டாம் படி கருப்பசாமி
அ அ
அதாங்க இங்கேருந்து தா அவங்க இது பண்ணது அதனால தா அந்த இந்த மதுரையிலேருந்து லான்ச் பண்ணலான்னு பண்ணியிருப்பாங்களா இருக்கு இந்த படம் ரீசன்டா ஹிட் ஆனது கூட டேரக்டரு இங்கே அழகர் கோயில அந்த பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கு வந்துட்டு போனாங்களே
ஆமா சூரிய அண்ணாவ வந்தாரு சூர்யா அண்ணா ஜோதிகா ஆமா ஆமா
ஆ அவங்க வந்திருந்தாங்க இவங்க ஆர் ஜே பாலாஜி ஃபர்ஸ்ட்ட் வந்து அ அங்க வந்து அருவா இது பண்ணுவாங்க அவங்க பதினெட்டு அடிக்கு ஒரு அருவா எடுத் ம் சாமிக்கு வச்சிட்டு ந சாமி வந்துட்டு போனாங்க ரீசண்டா எப்பவுமே அந்த அந்த கோயிலல நல்லா விசேஷமா இருக்கும் அவர் அந்த அழகுற மலையை காக்குறதே அந்த தெய்வம் பதினெட்டாம்படி கருப்பு தான் அதனாலதான் அவங்க அங் இங்க வந்து இது பண்ணியிருக்காங்களா இருக்கும்
அது வந்து எப்ப ஓபன் பண்ணுவாங்க அந்த இது வந்து
ஆஹ்து எனக்கு எக்சாடா தெரியல ப்ரோ ஆனா வருஷத்துல ஒரு தடவைதான் வந்து அந்த கதவ வந்து திறப்பாங்க
அந்த ஒரு நாளைக்கு மட்டும் தான் அந்த சாமியை பாக்க முடியும்
ஆமா அப்பதா பாக்க முடியும் அந்த கதவு எப்ப போனாலுமே அந்த கதவு மூடிதா இருக்கும் அந்த கதவுல வந்து சந்தனம் வந்து நம்ம வாங்கி குடு ருக்கறவங்க வாங்கி கொடுப்பாங்க சந்தனம் வாங்கி் கொடுத்து அந்த வேண்டுதல நெனச்சி ஏதாவது நெனச்சி சந்தன வாங்கி கொடுப்பாங்க செலப்பேரு அங்க போனாலே நமக்கு சந்தனம் தான் கொடுப்பாங்க கையில அந்த கதவுல வச்சு எடுத்தது அந்த சந்தனம் தான் நெத்தியில பூசுறதுக்கு கொடுப்பாங்க நமக்கு
ஓகே ஓகே
அது நல்ல விசேஷமான சாமி தான் வேண்டுதனே நடக்கணும் அவற கருப்பனுக்கு இந்த செய்யணும் தான் அங்க அழகர் அழகர் கோயிலும் இருக்கும் அந்த இதுலயம்ம
உம்
கொஞ்சம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உள்ள தள்ளி போனோம்னா இவர் முருகன் பழமுதிர்ச்சோலையா அறுபடை வீடூல ஒண்ணு அந் முருகனோட இதுவு அங்கதா இருக்கு
ஓகே ஓகே
அந்த மல அந்த மலக்குள்ளயே வந்துரு அந்த கோயில் எல்லாமே பக்கத்து பக்கத்துல வந்துரு
ம்
அதனால கொஞ்ச என்ன பஸ்ஸுக்கு நம்ம போனா கொஞ்ச தனியா இது பண்ணி போ முடியாது ப்ரதர் காரு இல்ல பைக்கு அப்டினா போய்ட்டு வர்றதுக்கு கரெக்டா இருக்கு
ஆஆ ஓகே ஓகே அத ஆர் ஜே பாலாஜி வந்து அத சொன்னாரு அந்த அது ஒரு நாளைக்கு வந்து ஒ போன் பண்ணுவாங்கன் சொல்லிட்டு சொன்னிங்களே அந்த வர்ஷத்துல ஒரு நாளைக்கி
அப்ப வந்து அ ஆர் ஜே பாலாஜி வந்து அது போணுன் சொல்ட்டு அதுக்கு வந்து போயிருக்காரு போலருக்கு ந்த ஓபன் பண்ண அதுக் போம்போது வந்து ப்ரொடியூசர் வந்து கூட கூட்னு போயிருக்கார் போல அவரு சொன்னாரு இத வந்து ஷேர் பண்ணியிருங்க ப்போ
ஓகே ஓகே நா
ஆமா ஆமா அந்த அ சாமி பாத்துட்டு வந்து இந்து முடிவு பண்ற நா வந்து ஆடியில அஞ்சுச்சா மதுரேல தா வெப்பே அப்டின்னு சொல்ட்டு முடி வச் தரா அதே மாரி அந்த பட ரிலீஸ் ஆவும் போது கரெக்டாது மதுரயிலே கரெக்டா நடந்திருக்கு
ஓகே ஓகே ஓகே உங்க தா அந்த கருப்பன் கோயிலுக்காக தா இங்க வந்துது பண்ணிருப்பாங்களா இருக்கு இங்க வந்து அ இந்த சித்திரை திருவிழா நடக்கும் போது வந்து மேக்சிமம் எல்லாரு வந்து பொண்ணா இருந்தா மீனாட்சி வேஷம் போட்டிருப்பாங்க பையனா இருந்தா கருப் ப்பு சாமி வேசம் தா போட்டுவர ருவாங்க அது ஒரு கொழந்த எந்த கொழந்தையா இருந்தாலுமே ஒரு கருப்புசாமி வேசம் போட்டது வந்தாங்க நாங்க நாங்க வந்து இப் இப்போ நடந்த திருவிழால வந்து எங்க பா எனக்கு பொண்ணு ரெண்டு பொண்ணு பெரிய பொண்ணுக்கு வந்து மீனாச் சி வேஷம் போட்டுட் உட்ருந்தோ சின்ன பொண்ணுக்கு வந்து கருப் பு வேஷந்தா போடுலான்னு பாத்தோ பட் அவ வந்து எதுமே இது பண்ணல சேர் ஓகே அதனால இத சிம்புளா அவளுக்கு வந்து முருகர் வேஷோ மட்டு போட்டு க கூட்டுபா ஆனா அவ அடுத்த தடவ அவளே சொல்லிட்டா அந்த இப்போ கருப்பு பாட்டு பாத்துட்டு அவளேஸ்
அதா இப்ப எல்லாரு அந் து கருப்பு வேஷோந்தா இப்ப எல்லா குட்டி பசங்களு ளு போட்னு இருக்குறாங்க
ஆமா இப்போ இல்ல இப்போ அவளே அடுத்த திருவிழாவுக்கு சொல்லிட்டா எனக்கு கருப்பு வேஷந்தா போட்டு விடணு அப்டின் சொல்லி சொல்லிட்டா சேரி ஓகே நெக்ஸ்ட் திருவிழா வர் போது உனக்கு கருப்பு வேஷமே போட்டு உறே அப்டின்ட்டு
ம் ஓகே ஓகே சூப்பர்
ஆமா வந்து அந்த மாரிதா அங்க ஏன்னா அந்த அந்த கருப்பு சாமி இது கூங்கு மீனாச்சி இதுக்கு இல்ல பெருமாள் வேஷோ வந்து கொஞ்சோ கம் போடுறவங்க கம்மிதா பையங்க அப்டின்னாலே அந்த கருப் கருப்புசாமி வேஷந்தா போடுவாங்க அதனே ஒரு சிலர் கூலிங் கிளாஸ் எல்லா போட்டு நல்லா இதா இல்லி இப்பாங்க நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு
ஓ ஓகே ஓகே
நீங்க இந்த திருவிழா டைம் யூடியூப்பு பாத்தீங்கன்னா அதுலயே நறையா வரு
அதா அதுலயே பாப்ப அது வேஷம் போட்டு ஆடுவாங்க
அழகாக இருக்குங் எல்லா கொழந்தைங்களாக இருக்குமா அதனால பாக்குறதுக்கு நல்லாருக்கு
உஹம் அதான் பெ பெ பெரியவங்களும் போடுவாங்க பாத்துருக்கேன்
பெரியவங்களும் வேஷமா அந்த மாதிரி வேஷம் போட்டு வருவாங்க
உம் உம்
அப்படின்றத நினைச்சேன்
ஓகே ஓகே
படம் ஆனா நாங்க ஒன்னும் பாக் கள அது நான் பார்க்கல கருப்பு படம் பார்க்கல
இன்னும் பாக்கலீங்களா
இன்னும் பாக்கல போலான்னு பிளான்ல இருந்துச்சு செரிங்கப்பா என்னால் போக முடியல அப்புறம் எங்கள் பாப்பா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அவுங்க மட்டும் போயிட்டு வந்தாங்க பாப்பாவ கூட்டிட்டு பாத்துட்டு வந்து எங்க பாப்ப தான் இப்போ வரைக்கும் கருப்புப்படம் கருப்பு எப்போ போ இப்போ போன் அவ வாங்கினாலும் வக் மொதா இது கருப்பு
அந்த அந்த ஒரு பாட்டு லாஸ்ட் பாட்டுல ஒரு பாட்டு வரும்
அப்போ தான் போட்டு என்னமோ இன்னொரு பா ஒரு பாட்டு இப்ப அது எப்போ வரும் தெரியில அதை படிச்சிக்கிட்டே இருப்பான் படிச்சிட்டே ஆடிக்கிட்டே நிற்பா அங்க பாப்பா செரிஓகே மியூசிக் நல்லா அதனால போட்டு ஆடுறாங்கனு விட்டுருவேன்
உம் உம் உம் ஓகே ஓகே அந்த பாட்டு நான் தியேட்டர்ல பார்க்கும் போது நிறைய நிறைய பேர் சாமி ஆடுனாங்க இருந்தாங்க நான் பார்க்கும்போது ஒருத்தவங்க சாமி ஆடுநாங்க நான் மொத்தம் நாலு வாட்டி பார்த்தேன் அந்த படத்தை அதுல வந்து மூணாவது வாட்டி பாார்கும்போது வ வந்து ஒரு பொண்ணுக்கு சாமி வந்துட்டு வச்சு ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு எப்பவு பெரியவங்ள தா வந்து பாத்தே அம்மா மாரி காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு சாமி வந்து அப்பண்ணு அவ ஒரு கூட வர பையன் வந்து இது பண்ணிட்டான் அந்த பொண்ணு வந்து அவன போட்டு கத்துது அப்டியே அடங்க மட்ட அப்றமேட்டு பட முஞ்ச ஒனேவு அப்றோ லைட்ல ஆஃப் பண்டாங்க அப்றோமேத போயிடுச்சு
ஓகே ஓகே இல்ல நானு பாத்தே நெறய இது யூடியூப்ஸ் பாத்தே நெறய பேர் வந்து சாமிய ஏனா அந்த மியூசிக்கு அந்த சாமியோட ஆடுறத பாக்கு போது அந்த சாமி ஆடுறவங்களுக்கு வந்து அவுங்களுக்கே ஒரு இதா இருக்கும் போல
உம் ம் ம் ஆமா ஆமா
அதனால அவுங்க இப்ப இது பும் ஓகே சரி ஓகே அந்த அளவுக்கு அந்த மியூசிக்கும் சரி அந்த இதுக்கு அவுங்க லாஸ்ட்டு அந்த கிளைமாக்ஸில் நீங்க சொன்ன மாரி அவுங்க ஆட்றது சரி ரொம்ப என்ன சொல்றது உணர்ச்சியா ரொம்ப உணர்ச்சி பூர்வமா ஆ உணர்ச்சி பூர்வமா க்க
சரி ஓகேங்க முடிச்சுக்கலாமா
மேம் தேங்க் யூ உங்ககிட்ட பேசுன ஹி ஆ ஹேப்பி ஓகே